வணக்கம் தோழாய் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கக்கேன் தோழி நீங்க எப்டிருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழா சாப்டாச்சா
ஆ சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா தோழி
ஆ சாப்டாச்சு தோழா என்ன சாப்பிட்டீங்க.
நான் சிக்கன் ரைஸ் சாப்டேனுங்க தோழி நீங்க.
நான் மட்டன் பிரியாணி.
சூப்பர் சூப்பர்.
உம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க.
சும்மாதான் இருக்கேன் தோழி உங்க ஊர்ல்லாம் நல்ல மழையா.
இல்லையே இங்க புல் வெயிலாதா இருக்கு எங்க மழையா இருக்கு மழைலா பார்த்து ரொம்ப நாள ஆய்டுச்சு.
அப்படிங்களா தோழி எங்க ஊர் நல்ல மழை தோழியின்று
பக்கம் தெரிஞ்சுக்கலாமா தோழா
ஆஹ் இல்ல வேண்டாம் தோழி நீங்க அப்புறம் நீங்க. அஹ் என்ன பிரியாணி நீங்க சமைச்சீங்களா இல்ல ஹோ.
நீங்க நாதா நாதான் தோழா சமச்சேன்.
அப்படிங்களா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் நீங்க எப்டி சமச்சீங்க.
எப்படி சமைச்சேன்னா கையாலதான் ரெசிபி
அதுதான் சொல்றேன் தோழி
எப்படின்னா பர்ஸ்ட்டு மட்டன் வே வேக வச்சுகனும் கொஞ்சம் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட் போட்டு வேக வச்சுட்டு சைட்ல வாஷ் பண்ணிட்டு வேக வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வீசில் விட்ட போதும் அஞ்சுவிசில் நாலுவிசில் போதும் அதுக்கப்பறம் சைட்ல கிரீன் டபரா வச்சு என்ன அதுக்குன்னு பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குல்ல லவங்கம் பட்டை ஏலக்காய் ஆயில் ஆயில் போட்டு ஆயில் ஈட்டனது அப்புறம் அதெல்லாம் போட்டர்ணும் அதுக்கப்புறம் கோ இது வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காய தேவையான அளவு வெங்காயம் போட்டு நல்லா பொன்னி நிறமா வரணும் அந்த வெங்காயத்தை அதுக்கப்பறம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ஆ ஓகே ஓகே
தக்காளி பச்ச மிளகா புதினா கொ இதுல எல்லாமே சேத்து அதிலேயே போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா கொலைய கொலைஞ்சுக்கணும் அதுக்கப்பறம் நம்ம வேக வச்ச மட்டன் இருக்குல்லையா அத மட்டும் சேர்த்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்பறம் ஸ்பைசஸ் போட்டு மஞ்சதூள் கொஞ்சம தேவையானா அளவு மொளகாத்தூளு தோழா கர மசாலா மட்டன் மசாலா கொஞ்சமா தண்ணி விட்டு அது கிரேவி மாரி கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும்ல அந்த டைம்ல வந்து கொஞ்சம் தயிர் கொஞ்சம் தயிர் அதுக்கப்புறம் ஒரு ஹாப் எழுமிச்ச
தோழி தோழி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னனா ஒரு சின்ன டவுட் அதாவது என்னனா இப்போ தயிர் எதற்காக ஊத்துராங்க தோழி
அது வந்து புளிப்பு தன்மை இருக்கும்லையா தயர்ல அது கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் உம்
அப்படிங்கலா தோழி சரிங்க சரிங்க தோழி நீ
போனும் அதுக்கப்பறம் நல்லா அந்த கிரேவி கண்டி இது கிரேவி மாரி வரும்போது தான் நான் எப்படி செய்வேனா தம் பிரியாணி தா செய்வேன் எப்பவுமே அதுலயே அளவா தண்ணி ஊத்துவாங்களாம் சில பேரு அந்த மாரி செய்யாம அந்த கிரேவி மட்டும் ரெடி ஆனதுக் அப்பறம் ம் ஆஃப் பண்ணி வச்சிட்டு இன்னொரு குண்டான வந்து ஒலை வைப்பாங்க தெரியுமா தண்ணி அரிசி கி ஒழ வைப்போம்ல அந்த மாரி தண்ணி ண்ணீ அந்த தண்ணில கொஞ்ச புதினா கொஞ்ச கொத்தமலி கொஞ்ச சீரகம் தேவையான அளவு அரிசிக்கி தேவையான அளுவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அந்த தண்ணி கொதிக்கணும் கொதிச்சதுக்குப்புறம் அ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி போட்டு ஆப் பாயில் ஆகும் தெரியுமா பாதிய வெந்து அந்த டே ம் வடிகட்டி இந்த கிரேவியோட கிரேவி ஃபுல்லா ஒரு கிண்ணலத எடுத்து வச்சிகனும் ஒரு லேயர் ஃபுல்லா கிரேவி ஒரு லேயர்ஸ் ல்ல ரைஸ் திருப்லேர்ஸ்ன அந்த மாரி போட்டு போட்டு ஓகே கொஞ்சோ மேல கலர் கொஞ்சோ பாலு அப்பறோ பாதி கிளாஸ்ல கொஞ்ச பால் எடுத்து அந்த பூந்தி கலர் கலர் இருக்குலியா ஆரஞ்சு கலர் அது கொஞ்சோ கலர் அது மேல ஊத்திட்டு அது மேல கொஞ்சோ புதினா கொஞ்ச கொத்தமலி போட்டு தம் போட்டுர்ணு கீழ தோசக்கல் வச்சிட்டு அது மேல டபரா வச்சுட்டு அது மே நல்ல வெயிட் வச்சி தம் ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸா இல்ல டொண்ட்டி மினிட்ஸ் லோ ஃவிளேம்லயே வச்சா பர்ஃபெக்டா பிரியாணி ரெடி ஆயிடு
ஓ சூப்பர் தோழி நீங்க மிகவு அருமையாக விளக்குனீங்க மிகவு அருமையாக எனக்கு கற்றுகொடு இங்க மிகவு அ அருமையாக இருக்கு போல பிரியாணி நீங்க சொல்ற முறையில் பாத்தா எனக்கு
உ நீங்களு செஞ்சு பாருங்க இல்ல வீட்ல சொல்லி செய்ய சொல்லுங்க இந்த மாரி
இல்ல வீட்டில்னா நீங்க சொன்னத நானே செய்லாம் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சி தோழி நீங்க அந்த அளவுக்கு நீங்க மிகவும் தெளிவாக விளக்குனீங்க ரொம்ப அருமையாக விளக்குறீங்க எனக்கே இத செய்யனு ஆசயாக இரு விக தோழி கண்டிப்பா ஒரு நாள் செய்வே தோழி கண்டிப்பா ஒரு நாள் செய்வே அப்டி நல்லா இருந்தாலு உங்கள் பேர்தா நிலைக்கு நல்லா வரலனாலு உங்க பேருதா நிலைக்கு தோழி
செய்ற மொறயில செஞ்சா கண்டிப்பா நல்லா வரு இதே சிக்கன் பிரியாணி கூட இதே மட்டன்னா நம்ப வேக வச்சு செய்வோம்ல சிக்கன் வந்து மசாலலா கொஞ்சோ நல்லா இப்ப சிக்ஸ்டி ஃபைவ்கு மசாலா போடுவோல
ம் ம்
ஹெவியா போடாம கொஞ்ச லைட் லைட்டா மசாலா போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டு நா சொன்ன ப்ராசஸ்லயே செஞ்சு அந்த சிக்கன் போட்டு அத அதா மட்டன் போடுற பிளேஸ்ல சிக்கன் போட்டு மற்ற ப்ராசஸ்ல அதே மாதிரி போட்டா நல்லா சூசியா இருக்கு சிக்கன்ல்லா சிக்கன் சிக்கன்க்குள்ள போய் நல்லா மசாலா எறங்கி இருக்கும் சாப்னெட் சாஃப்டா இருக்கு நல்லா இருக்கு அந்த மாரி இந்த மா ஆமா இந்த மாரி செஞ்சா ஒரு டேஸ்ட் இருக்கு தண்ணி ஊத்தி செஞ்சா ஒரு டேஸ்ட் இருக்கு எல்லா நம்ம செய்யுற பொறுத்துதா இருக்கு ஆனா நாங்க செய்யுறது எங்க வீட்ல எனக்கு சொல்லுவாங்க பிரியாணி நல்லா செய்ற அது நெய் சோறு நல்லா சாப் செய்ற ஆமா
நெய் சோறுனா அது என்ன தோலி
கீ ரைஸ் சொல்லுவாங்கள
தெரிலையே
அ இதே மாரிதா பிரியாணி மாரிதா இருக்கு பட் அனா அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு அதுக்கு கூட வந்து தால் ஜா அ சிக்கன் குர்மா இந்த சிக்கன் கிரேவி அந்த மாரி போட்டு அந்த மாரி காம்பினேஷன் வச்சு சாப்ட்டா அல்டிமேட்டா இருக்கு
சூப்பர் சூப்பர் தோலி நீங்க சொல்றதா பாத்தா நா நா சாப்ட்டது இல்ல ஆனா நீங்க சொல்றது பாத் தள்ளுங்க சாப்பிடலா போலலா இருக்கு தோழி கண்டிப்பா
ஈஸி ப்ராசஸ் தா இதுக்கு எந்த ஸ்பைசஸு இல்ல வேறு இப்போ என்ன லவங்க பட்ட ஏலக்கா வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா அதுலா நல்லாதா கோல்டன் பிரௌன் ஆகனுல்ல நல்லா மசஞ்ச அளவுக்கு ஆகனு இஞ்சிபூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா அரச்சு ஊத்துனாதா நல்லா இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறோ உப் உப்பு உப்பு இப்ப நம்ம ரைஸ் எடுத்து தண்ணி போடுவோல
ஆமா ஆமா
இப்போ ஒரு இப்ப ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணின்னா அந்த மாரி அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டணு அதுக்கப்புறோ ரைஸ் போட்டு எரக்கிணு மேல கொஞ்ச நெய் விட்டா கூட நல்லா இருக்கு இல்ல நம்ம தண்ணி ஆ தண்ணி போடாம தேங்கா பால் ஊத் த்துனாலு நல்லா இருக்கு அது அப்டியே ஒயிட் கலரா தா இருக்கு அது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு
அப்டிங்களா நம்ம என்னன்ன இந்த இந்த தயிர் மாரி இருக்குமா
புல்லாவ் சொல்லுவாங்களே வெஜ் புலாவ் அந்த மாரி
ஆ ஓ அந்த மாரி இருக்குமா
ஆமா மா இப்ப புலாவ்லலா வந்து வெஜிடேபிள் போடுறாங்க இல்லையா இதுல அந்த மாரி வெஜிடபிள் எதுமே இல்ல பச்ச மொளகா காரோ மட்டு்ந்தா வேற எதுமே இல்ல
ஓகே ஓகே தோழி மிக மிக நீங்க மிகவு அரும இல்ல இல்ல தோழி நீங்க சொன்னதுதா நீங்க சொன்னத பாத்தீங்கன்னா அவ்ளோ அருமையாக இருந்தது ஆ பிரியாணி மட்டு நீங்க மிகவு அருமையா சமைப்பீங்க போல நீங்க சொல்றத பாத் தாவே அருமையா இருக்கு அவ்ளோ அழகா சமைப்பீங்க போல எனக்கு இப்ப பரவால்ல நீங்க எத பாத்து நீங்க இப் பிரியாணி செய்யணு நா இவுங்க இவுங்கதா எனக்கு வந்து நா ஒரு டைம் ஆ இந்த யூடியூப்ல இந்த மாரி பாத்தே இவங்க செய்யறத பாத்தே எனக்கு ரொம் ப ஆர்வமா இருந்தது இல்ல எங்க வீட்ட ஆ பக்கத்துல இருக்கறவங்கள பாத்து நா கத்துக் கிட்டே அவங்கதா இந்த மாரி செய்வாங் க அந்த மாரி உங்களுக்கு யாராவது ஒரு
அப் அப் அப்படிலா இல்ல எனக்கு வந்து குக்கிங்ல வந்து ரொம்ப இ ன்ட்ரெஸ்ட்டு எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கு அதனால நானே கத்துக்குனதுதா இப்ப வீட்ல செய்வாங்க இல்லயா எங்க வீட்ல நார்மலாவே எல்லா நல்லா செய்வாங்க
ன ஒன்னுனா ஆ ஒருஒருவருக்கு கைப்பக்குவோம்பாங்க அந்த அளவுக்கு நீங்க ஒ ஒ ரு நீங்க உங்களுக்கு ஒரு கைப்பக்குவம் இருக்கிறது
ம் அந்த மாரி எனக்கு ரொம்ப ஆர்வமா இரு க்கு இருக்கிறதாலதா எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன டிஃப்ரெண்டா செய்யணு அத மாரி எல்லாமே எனக்கு செய்ய தெரியலனா கூட ட்ரை பண்ணணுன்னு ஒரு ஆர் வோ அது நா ட்ரை பண்ணி பாப்பே.
ப்பர் சூப்பர் தோழி மிகவு அருமையாக நீங் க இது பண்றீங்க ரொம்ப ஆர்வமாக இரு இந்தப சமயத்துல ரொம்ப நல்ல ஒரு ஆ தோழி
ம் நீங்க சமைப்பீங்கல்ல
இல்ல தோழி ஆனா எனக்கு வந்து சமைக்கனுனு ரொம்ப ஆசையாக இருந்தது எதற்காகனா எதிர்காலத்துல எனக்குத்து உதவும்ட்டு ஒரு எதிர்பாப்புல தா நா இப்ப ஆனா என்னால இப்ப கத்துறதுக்கு நேரம் என்னால ஒதுக்க முடில தோழி அதனால உங்
ப நேரொ ஒ ஒதுக்கலா தேவையில்ல எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தா அது வந்து நம்ம செய்யிற மொற தா வேறது வேறயாருக்கு தவுர மத்ததுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தா
ம் ம்
நாம பேசிக் நம்ளுக்கு தெரிஞ்சு ட்டாவே குக்கிங் நம்ளுக்கு ஈஸியா தெரிஞ்சிரு
அத அது ஓகே தோழி இப்போ என்னால இப்ப நீங்க சொல்றீங்க அந்த இந்த ப்ராசஸ்ல இந்த மாரி பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க ஆனால் என்னால் இப் ப அத செய்து பாக்கற்துக் கூட நேரம் இல்லன் சொல்ற தோழி அ அடுத்த வாரம் அடு த்தவாரம் நா கண்டிப்பாக நானு ரூம் நா படிக்கும் கல்லூரிய யே ரூம் எடுத்து வச்சிருக்கே அங்கு கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாப்பே தோழி ஏனென்றால் இப்ப நா தங்கிருக்க விடு நா தங் யும் தங்கும் விடுதியில் நா தனியாக ஒ ரு நாள் கண்டிப்பாக இருந்தால் எனக்கு சமைக்க தெரிந்தால் மட்டுமே அங்கு என்னால் இருக்க முடியு
ம் ம்
ந்த ஒரு எதிர்பாப்பு இல்லாம நா மட்டும் தனியாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு முதலில் சமையல் கத்துக்க முதலி முக்கியத்துவ அது தா அதனால் எனக்கு அது சமையல் கத்துக்கிட்டால் கொஞ்ச நல்லா இருக்கு அப்டி ன்ட்டு நா கொஞ்ச எதிர்பாக்குறே இன்னொரு விஷ்யொ என்னன்னா இன்னொரு இன்னொரு விஷ்யொ என்னன்னா ஆ எதிர்காலத்துல எனக்கு வரவுங்களுக்கு ஏ உதவி செய்ய இல்ல என்னோட அம்மாக்கு உடல்நலம் குறைவா இருந்தா அந்த சமயத்துல நம்ம உதவி செய்ய மொதலில் எனக்கு நா இப்பவு நா எல்ப் பண்ணுவே அம்மாக்கு உதவி செய்வே இந்த வீட்டு பெருக்குற வேல இந்த சாமா தொலக்குற வேல இந்த துணி தொக்கிற வேல இந்த மாரி உதவிங்கல்லா செய்வேன் தவிர சமையல் பத்தி எனக்கு தெரியாதனால நா சமையல் கிட்ட போக மாட்டே ஆனா இந்த தோச சுட்றது இந்த மாரி வேலல்லா சின்ன சின்ன வேல வேணா செய்வேனெ தவிர வேற ஒன்னு ஆ டீ போட தெரியு
அதுவே பெரிய விஷயம் ஏனா அவன் சொல்லிட்டான் ஏன்னா நீங்க சமைக்கற இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா நீங்க இவ்வளவு பண்றதே பெரிய விஷயம் என்னா யாரும் இப்ப பண்றதுா பியூச்சர் வைப் நினைச்சு அம்மாவு நினைச்சு இப்ப யாரும் பண்றது புரியுதா நீங்க இவ்ளோ பண்றதே பெரிய விஷயம் அந்த டைம் பண்ற பண்ற மாதிரி ஒரு கட்டத்துல நீங்க இருந்தா கண்டிப்பா நீங்க அது பண்ணிதான் பாப்போம் னு சொல்லிட்டு பண்ணுவீங்க எனக்கு தோணுது
அதாவது நான் அப்போ நான் பண் இப்போ நான் தெரிஞ்சு கத்துக்க கத்துட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் ஆஹ ரொம்ப திக் சிந்திக்கிறேன் இப்பத்தலிருந்து நான் கத்துக்கிட்டா தான் எனக்கு எதிர்காலத்தில் நான் போயிட்டு செய்யறது எனக்கு இதுவா இருக்கும்னா அந்த நேரத்தில் நாம் முயற்சித்தால் என்னால அஹ சரியான நேரத்தில் நான் இவங்களுக்கு உதவி செய்ய முடியாம போய்விடும் அதனால் இப்பத்திலிருந்து என்னால் இப்ப ஏன் என்றால் நான் இப்ப தங்கும் விடுதியில் எனக்காகவும் இதுக்காகவும் எனக்கு இப்போ கரெக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது எனக்கு இது வர இரண்டாவது ஃபியூச்சருக்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் உங்க்கிட்ட கேட்ட பிரியாணி எனக்கு பிரியாணி இப்போ கன்ஃபார்ம் எனக்கு நான் முயற்சி செய்வேன் வேற இன்னொ இன்னும் இன்னொன்ன எக் ரைஸ் செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அதையும் நான் இப்ப ட்ரை பண்ணி முயற்சி பார்ப்பேன் இது ரெண்டும் இப்ப நான் கத்து வச்சிருக்கேன் இத நான் கண்டிப்பா முயற்சிப்பேன் தோழி
இதுக்கு ரொம்ப நன்றி தோழா ஏன்னா நம்ம டைம் முடிய போகுது
நன்றி நன்றி நன்றி